ஓகேங்க ஓ என்ன பண்ற ஆ சாப்டேன்டி இட்லி வடகறி
பரவால்லயே எத்தன மணி
எங்க காலேயே எட்டு மணிக்லா எ எழுப்பி உட்ருச்சுங்க ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க மு
இன்னிக்கி லீவு தானடி ஆ
லீவுனாதா சீக்கிரமா எழுந்திருப்பாங்க எல்லாரு எங்க வீட்ல இல்லனா எல்லாரு இழுத்து போட்டு தூங்குவோ மத்த நாள் பாறே நா தா ஆறு மணிக்லா ஏஞ்சுப்பே
எல்லாரு தூங்கிட்னு இருப்பாங்க இன்னைக்கி எல்லா ச்சி சீக்ரோ எஞ்சிருவாங்க நீ அதனால நீங்க எஞ்சுதா ஆவணு
என்னப்
அய்யோ அய்யோ நம்ம ஸ்கூல் படிக்குபோது அப்டித்தான ஸ்கூல் இருக்குபோது லேட்டா எந்துருப்போ ஸ்கூலு லீவுனா
கோடோ எழுப்புனா இரு அஞ்சுமிஷோ அஞ்சுமிஷோ ன்னா இன்னைக்கி பாத்தா எட்டு மணிக்லா எழுந்து ஒக்காந்துக்குது
ஸ்கூல் இல்லாத அன்னைக்கி நம்ளுக்கு வந்து முழிப்பு வந்ரு ஏனு தெரியாது
நீங்க என்ன டிஃப்பன்னு
இப்ப தான்டி நா தோசமாவே ஆர்ட்ரு போட்ருக்கே நேத்திக்கி நைட்டு ஆர்டரு போட்டேண்டி தோச மாவு இந்த உதயம்ல்லா நல்லா இருக்கு அந்த வாசனல்லா இல்லாம நல்லா இருக்கு உதயம் மாவு எப்பமே வீட்ல அர ச்சுருவாங்க போன வாரோ அதா பேங்ளூர்லா போயிட்டு வந்ததுலருந்து அவுங்க தியேகெழம தா வந் தாங்க அரைக்கல ம் இவனுக்கு நா கட மாவ் குடுக்க மாட்டே ஆனாலு அப்றோ பாட்டி வந்து அரச்சு குடுத் திருந்தாங்க அன்னைக்கி சோ அது இத்ன நாள் வந்துச்சு சேரி உதயம் நல்லாதா இருக்கு வாசன வராது நல்லா வீட்ல அரைக் கிற மாரியா இருக்குணு நேத்திக்குதா ஆர்டரு போட்டே போட்டு நைட்டு ஆர்டரு பண்ணி ஒரு கிலோ வாங் ஆ டி அத கலக்கிட்டு இருந்தே அப்றோ இன்னொரு ஆர்டர் போட்ருந்தே அது பண்ணதுனால அஞ்சு ரூபாய்க்கு பூண்டு அஞ்சு ரூபாய்க்கு வெங்காயோ பத்து ரூபா பச்ச மொளகா அப்டி இப்டி கொஞ்சோ ஐட்டம்ஸ் வந்துச்சு ஆஃபர்ல சரி அதையு அடுத்த ஆர்டர்ல போட்டே
ம்
போட்டுட்டு அத கலக்கின்னா அடுத்த ஆர்டரு வந்துச்சு சேரினு வாங்கலான்ட்டு போயிட்டு வந்துட்டு வரே பாத்தா இது கிச்சன்ல மொத்தத்யு கொட்டிட்டு வெளாடின் வெளாடிட்டு இருக்கான்டி மாவு கூட ஓ போச்சுடா மெயினா ஆர்ட்ரு போட்டதே மாவுக்காக தா நேத்திக்கு நா து சேரி இவனுக்கு டயப்பரு இப்பல்லா வந்து டயப்பர் ஃப்ரீயா கொஞ்சோ பண்லா பழக்கலானு சொல்லிட்டு இப்பதா அவனுக்கு டயப்பர் போடுறது இல்ல காலைல இருந்து தூங்குற டைம் மட்டும் போடுறது ச அதனால பாப்ப ஆ அது சொல்லவே மாட்றான்டி அவ சொல்ல மாட்டேன்றா அப்பப்போ ஜட்டிலயே போய் வ ச்சுருது அப்டி அப்டியே அங்கங்க பக்கத்து வீட் கூட்டு போனாலு அங்கயு போயிடுது அப்டியே சொல்லுடானா மத்ததெல்லா வாய் கி கிழிக்குது நல்லா பேசுது அது மட்டு சொல்லவே மாட்றா சேரி ஏ நா அப்பப்ப கொண் போய் ஒக்கார வக்கறேன்டி எத்தன வாட்டி சொல்றே நீ சுச்சு வந்தா சொல்லுடா சொல்லுடான்ட்டு மத் மத்ததெல்லா சொல்றால அம்மா தண்ணி வேணு தோச வேணு மத்த எல்லாமே பேசு இது ஆ இது சொல்றதுக்கு என்ன அதுக்கு அப்றோ சே அதுதா சேரி மாவு ஃபுல்லா கொட்டி வெளாடினு இருக்குது அப்றோ பாட்டிக்கிட்ட அப்றோ அந்த ஒம்போதர மணிக்கு போய் திருப்பி ஒரு இரண்டு தோசைக்கு மாவு வாங்கினு வந்து அப்றோ சுட்டு குடுத்தே சேரி அதுதா இப்ப ஆர்ட்ரு போலான்னு சொல்லிட்டு மாவு அர்ட்ரு போட்டே இப்ப என்னத்த பண்ணுமோ தூங்கினு இருக்கா நானு எழப்புறே சோனு சோனுன்னு எஞ்சிக்கவே மாட்றா
வுடு தூங்குறவன எதுக்கு எழுப்புற அவனா
இல்லடி நைட்டு அவன் வந்து ரொம்ப லேட்டா தூங்குறா எனக்கு மாத்தர போடுறதுக்கு தூக்கம் வந்துருது
ம்
என்னல கண்ட்ரோலே பண்ண முடியல டி அது ரொம்ப மயக்க மயக்கமா மாத்தர போடுறேனா ரொம்ப மயக்க மயக்கமா வருது அ அது அவரா பக்கத்துல படுத்தா அப்டியே படுத்து பா பாரு ஒட்றா இங்க ஒட்றது அங்க ஒட்றது இத எடு க்குறது அத எடுக்குறது ஆ நானு அப்டியே நா
ட்லதான்டி ஆக்டிவா இருக்குறாங்க பகல விட
கொஞ்ச சீக்கர அவன எழுப்பி உட்டா மதியானோ கொஞ்சே சீக்கரோ தூங்கு இல்ல நைட்டு பண்ணு அப்பறோ லேட்டாயிர் இப்போ மத்தியானோ நாலு மணிக்கு தூங்குறதா இருந்தா ஏழு மணிக்கு எஞ்சிக்குது அப்ப எப்டி நைட் டி தூக்கோ வரு அவனுக்கு அதுதா மன் நேத்து முடிவு பண்ணது மதியானோ தூங்க வக்க கூடாது இவன
ம் ம்
நேத்தெல்லா அஞ்சு மணிக்கி ம்
ம் ம்
அப்டியே போது மாவ் ஆட்ரு போட்ருக்கறே வந்துச்சுனா அது இவுங்களும் இப்பதா வந்து இவுங்க ஏன்ச்ச ஒன்னே பேட்ரிக்கு எதோ வந்துச்சுன் கீழப் போயிட்டாங்கா அ இப்பதா வந்தாங்க அதா தோசதா சுல்லான்ட்டு தோச மாவு ஆட்ரு போட்ருக்கே
ம்
அப்றோ நீ என்ன
நாங்காதா இட்லி வடகறியாச்சே
இட்லி வட் நீங்கதாப் பண்ணியா ம் ம் சேரி சே ச ச லீ லீவ் டைம்னா லீவ் டைம்னா கொஞ்சோ ஃப்ரீயா செஞ்சிருவாங்லா
அ இப்போ கெளம்புது பொண்ணு வீட்டுக்கு ம் போயிட்டு திங்ககெழமதா வறோ
எங்க ஓ திங்ககெழமதா வருவாங்ளா எங்க போயிர்க்காங்க
இப்ப கெளம்ப போது அவுங்க பொண்ணு வீட்டுக்கு
ஓ சேரி சேரி சே சே ஒனக்கு ஹ ஒனக்கு ஹப்பிதானே ஒனக்கு ஹப்பி தானடி
ஆப்பி தாண்டி எல்லா வேலையு நம்மதான செய்னு ஆ
இக்குக்கு ம் ம் ஜெய்
ம் சொல்லு சொல்லு
ம் ம்
ராம்
அப்றோ
நா கவிதா கால் பண்ச்சா
இல்லடி கால்லந்து பண்ல அதுப் பண்ணுச்சுனா அத நல்லாத்
கின்னா வேல இருகுது அந்தம்மா ஃபிரீ பேடு
காலங் எந்திரிக்மாட்ட
இம்மா
அல்லால்
ஃப்ரீ அந்த அம்மா காலைல டைம்ல ஒரே ஃப்ரீதா அந்தம்மா
அது எந்த டைமு ஃப்ரீதான்டி அது கால்ல டைம் மட்டுமா ஃப்ரீ
ஃபுல்டே ஃப்ரீதா இப்ப எதோ ஒரு வாரமா அந்தம்மாதா கா அவுங்க பையனுகு சம் ச்சு குத்தாங்க லெமன் சாதோ பிரிஞ்சி சாதோ சாம்பார் சாதோ அப்டினு அதே ஒரே சண்டையே எல்லாருக்கு சேத்து சமை எதுக்கு அவனுக்கு மட்டு சமைகிறேனு
மா எ கிட்ட கேட்னுங் லெமன் சாதோ எப்டிடி பண்ணோ
ஏங்கிட்ட வேற கேட்டுது டிப்ஸூ எல்லாருகிட்டியு கேட்டுக்கும்போல பண்ண போற ஒரு லெமன்சாததுக்கு நெறைய பேருகிட்ட டிப் ப்ஸூ கேட்டுனுக்குது ஆ ஆமா முன்னாடி ஊத்தணு முன்னாடி ப்பா கலக்கலுன்னு
ம் ஹூம்
ம் ஹூம்
நீ சொன்னியா வேர்க்கல்ல சொன்னியா
வேர்க்கட்லெல்லா நா சொல்லலயே
ஆ இன்னு நானு சொல்லல மறந்து போய்ட்டே நா ஆனா வேர்கட்ல போடுவே லெமன் ரைஸ் அ அப்றோ அடுத்த நாள் நா பேசும்போது வேர் கல்ல சொல்ல மறந்துட்டேன்டி அப்டீன்னே அய்யய்யோ அதா ல நானுமே யோச்சே வேர்கல்ல போல்லாமானு அப்றோ எங்க தேட்றது வீட்ல காணோ விட்டுடேன்ச்சு அதா இப்ப நீ சொல்லவு ஒரு வேள நீ சொன்னியோ அதுக்கு தெரியலயோனு நெனச்சே
இல்ல இல்லநா சொன்னே எதா பருப்பு வேனுனா போட்டுக்கோடி அப்டினெ
ம் செரி செரி அதுதா இத நா கே ட்டு சொல்றேன்டி என்ன ஏதுன்ட்டு
ம் ம் சொல்லு சொல்லு ஒன்னுப்போ அவசரோ இல்ல
ம் என்னடி
ஒன்னு அவசரோ இல்ல பொறுமயாவே சொல்லு
ம் அதா நம்மளுக்கு வேலயு இல்ல
ம் ஹூ வெட்டி ஆஃபிசர்
வெட்டி ஆஃபீஸர் நான் தா பண்ணலா அப்டின்ட்டு எனக்கு ஒரு ஆச சேரி அவ்ளதா பாக்லா
ஓகே ஓகே அப்பா இன்னெக்கி கொஞ்சோ வெயிலா இல்ல பாக்கறதுக்கு அதா வேர்த்தா ஊத்துது அனலா இருக்குது குள்ச்சதே வேஸ்டா போது ம் ஹூம்
ஆமா நானு குள்ஷ்ட் வந்துதா உக்கான்ட்ருக்கே
ம் ஹூம் தல வேற ஒரு மாரி சுத்துற மாரி தலலா வலிக்குது
தலைக் குளிச்சியா என்ன
இல்லல்ல ஐய்யய்யோ அம்மா எனக்கே ஒரு வாரமா கோல்டுடி தும்மலு இருமலு அதால இந்த வாரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே அனி த்து பயங்கரமா கோல்டு மூச்சே உட முடில அதால ம் ஹூம் டெய்லி மூக்குல ஒரு ஸ்ப்ரே
ஆ ம் ம் ம் டாக்டர் பாத்தியா
டாக்டரலா போயாச்சி டி அவுளுக்கு போன மண்டேல இருந்து ஃபீவர் ரி அது ஃபீவர் போயிட்டு இப்ப அது அப்டியே கோல்டு அது அப்டியே கோல்டு ஒரு மாசோ இருக்கும் ம் ஹூம் கொஞ்சத்துல போவாது கோல்டு வண்டாலே தல வலி புட்ச்சுது நம்மதா எவ்ளோதா ஊத்துறது
ம் ம்
அதுக்கு பிடிக்க மாட்டேது இப்பெல்லா மாத்தர தாண்டி குடுக்குறாங்க சிரப்புகூட குடுக்க மாட்றாங்களா அதுக்கு குடிக்க மாட்டேங்குது வேணாங்குது
ஓ
அதுக்கு அந்த இதெல்லா புடிக் கரச்சி குத்தாதா வேணாந்து கசப்பாக்குது முழுங்கு தெரில ஆ அத அப்டியே முழுங்கிட்டா கூட நம்ப்ளுக் தெரியாது அதுவும் வாந்தி எத்திச்சு ரெண்டு மூணு டைம்மு அதால குடுக்கவே இல்ல நா போ அதே சரியாவுட்டுன் உட்டுட்ட அதுக் பதிலு இந்த கருப்புறவல்லி தொளசி
ஆ அந்த மாரி குடுக்குறது நீ டாக்ட்ரு கிட்ட கேளுடி இந்த மாரி வாழப் பழம் அந்த மாரி அது கூட வச்சு குடுத்தர்லாம்மான்ட்டு மாத்ரயா மாத்ரயா வாழப்பழம் அவன் வந்து சாப்பிடுவான்ல அப்டியே லைட்டா சின்ன பீஸா போட்
பண்ற
ஏய் இருடி இருடி ஏய் ஜெய்